ஆ கேக்குது சிஸ் உங்குள்க்கு
ஆ எனக்கு கேக்குது சிஸ்டர் சொல்லுங்க எப்டி ருக்கீங்க
நல்லா இருக்கே சிஸ் நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நல்லாருக்கே சாப்டாச்சா
ஆ சாப்டாச்சு சிஸ் நீங்க
ஆ இப்போதா நானு சாப்ட்டு வேலைகல்லா முடிஞ்ச்சி முடிச்சுட்டு வந்த
ஆ நானு இப்பதா எல்லாத்தியு முடிஷ்ட்டு வந்து உக்காந்துருக்கே
நீங்க என்ன சாப்டீங்க இன்னிக்கி
இன்னைக்கு நா நா வந்து எறா தொக்கு பண்ணிருந்தே எறா தொக்கு தோச
செரி அது அப்படியே சாப்டீங்களா எறாதொக்குயு தோச ச சாப்டீங்க அப்டியா செரி செரி
நீங்க என்ன சாப்டீங்க சிஸ்
ஃபீதா ஏ நா வந்து முட்ட போட்டு நம்ம சேமியா செஞ்சு சாப்டோ ம் நம்ம வந்து மதியோ வந்து அ அ மீன்னு புள்ளி போட்டாம போல போடாம ஒரு கொழும்ப் மாத்ரி வெச்சோ கூட மீன் வறுவல்லு ஆ சாப்பாடு இருந்துச்சி அ அது கொஞ்சோ மிஞ்சி இருந்துது நம்ம வந்து எதாது தோச பண்ணிக்லான் யோசிச்சுட்டு இருந்தோ சரி அதுக்கப்றமா சேமியா வேணுன்டு கேட்ருந்தாங்க வீட்ல ஆண்கள்லா சேரி சேமியாவே பண்ட்டு சாப்ட்ருல்லா சொல்லி அது
ம் சரி சரி எங்க வீட் ல எல்லாரு நலோ சிஸ்டர் ஒங்க வீட்ல
எங்க வீட்லியு எல்லாரு நல்லாருக்காங்க என் பாப்பாக்கு மட்டுந்தா கொஞ்ச சளி ரெண்டு பேருக்கு சளி இருக்குது கசாயம் குடுத்தா கூட சாப்ட குடிக்க மாட்றாங்க நீங்க சொல்லுங்க அ இந்த சளிக்கு நம்ம என்ன பண்லா
சளி தலிக்கு சளிக்கு வந்து இப்போ வந்து மோ அ எப்டி இருக்குன்னா வெளில வெயிலு அடிக்குது மழையு பெய்து இந்த மாரி இருக்குறதுனால கொழந்தைங்களுக்கு ஃபஸ்டா எஃபெக்ட் ஆகு நம்ம இப்ப வந்து கொஞ்சோ சுடு தண்ணி குடுக்குணு அதிகமா
ஆமா கரக்டு தா இத ஆமா
சுடு தண்ணி வச்சு குடுக்குலாம் அதுக்கப்றமா இந்த மாரியெல்லா சாப்ட மாட்டாங்க நம்ம என்ன பண்ணு ரசோ இருக்கு இல்லையா ரசோ வந்து செஞ்சு குடிக்க வச்சிர்னு அது கொஞ்சோ டேஸ்ட் ச்சா கூட இருக்குமா குடிச்சிருவாங்க பசங்க
அதுவு வந் து அவங்களுக்கு விருப்ப இருந்தா மட்டு தான குடிக்றாங்க நம்புல் அவங்களுக்கு எப்போ அடுது மனசு கேக் அது ஆமா சூப்பு ஒரு நாம பண்ணி குடிச்சுப்பாங்க
ஆ முட்ட சூப்பு முட்ட சூப்பு இந்த மாரி செ செஞ்சு குடுத்தா கொஞ்சோ கலர்ஃபுல்லா செஞ்சு குடுத்தா பசங்க விரும்பி சாப்ட்ருவாங்க அதுல
இந்த சளிக்காக நம்ம எந்த மாதிரி சூப் வச்சு குடுத்தா நல்லது
இதுக்கு நீங்க வந்து மட்டன் எலும்பு சூம் பு சூப்பு இருக்கு இல்லையா அது வச்சு குடுத்திங்னா சளிக்கு ரொம்ப நல்லாருக்கு
அப்டியாங் தோழி ச
ம் அது சூப் வெச்சு நல்லா குடுங்க அது ட்ரை பண்ணி பாருங்க அது மிச்சரு எதாது சிப்ஸ்சு இதெல்லா குடுத்து குடிக்க சொல்லுங்க அப்டி இருந்தா குடிச்சுருவாங்க பசங்க
ஆ செரிங்க ஆ சிஸ்டர் புரியுது ஆ செரிங்க சிஸ்டர் நா என் பாப்பாக்கு அந்த மாதிரி வேணுமான் கேட்டு நா பண்ணி குடுக்குறே
ம் அந்த மாரி பண்ணி குடுங்க கண்டிப்பா ஏனா அந்த மாரி குடுத்தாதா என்ன பண்றது இப்ப சளி இருக்கறதுனால பசங்க அந்த மாரிதா பண்றாங்க
ஆமா நம்ம பசங்களுக்கு வந்து இந்த சளி நேரத்துல வந்து சூப்லா குடிக்க ரொம்ப பிடிக்கு அந்த மாதிரி நம்ம பண்ணி குடுத்தா நல்லாருக்கு நீங்க சொல்லுங்க இந்த சூப்லா நீங்க எப் எப்புடி வப்பீங்க எனக்கு ஆ இந்த மட்டன் எலும்பு சூப்பு நா வெக் குறது இருக்குறது இல்ல நா வந்து எப்பவு கறி சூ நா கீரை வகையில சூப்பு வெப்ப நீங்க என்ன
சரி இது வந்து ஒன்னு இல்ல நம்ம ம ட்டன் எலும்பு இருக்குல அதல்லா கழுவி நீங்க ஒரு சைட்ல வச்சிருங்க ஒரு சின்ன வெங்காயோ ஒரு அஞ்சாறு பூண்டு பூண்டு பல்லு பூண்டு பல்லு ஆ தக்காளி ஃப்ரெஷ் கொத்தமல்லி இதெல்லா வச்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெடியா ஒரு வெங்காய மீடியமு ஒரு தக்காளி அதுவே போது நம்ம எப்போமே எப் இப்டி இது பண்ணுவோ எண்ண போட்டு அதுக்கப்பறமா வெங்காயம் போட் டு வதங்கிட்டு அதுக்கப்பறமா மட்டன் வகைகள் எல்லா சேத்துருங்க பூண்டு சேத்துருங்க ஆமா அதெல்லா சேத்துட்டு கொத்தமெலியு சே கொத்தமெலி தக்காளி அதுவு சேத்துருங்க சேத்து எல்லாமே சேத்து வதக்குங்க வதக்கிட்டு இந்த நமக்கு கிட்ட பெப்பர் இருக்குல்ல அ சேத் இப்ப பசங்க இருக்கறதுனால அதிகமா பெப்பர் போட வேண்டாம் கொஞ்சோ லிமிட்டா போட்டா போது லிமிட்டா கொஞ்சோ போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சோ தண்ணியா வச்சு விட்டுருங்க நம்ம எலும்பு இப்போ இது இந்த வெந்திரத்துக்கு எவ்ளோ தண்ணி போடுவோ அந்த மாறி தண்ணி போட்டு கொஞ்சமா மெளகு தூளு மஞ்சள் தூளு சால்ட்டு எவ்ளோ அளவு இருக்கோ அவ்ளோ சேத்துட்டு நீங்க விசில் விட்ருங்க ஒரு நாலஞ்சு விசில் விட்டுட்டு அது குக் ஆயிடுச்சானு பாத்துட்டு அது எடுத்துட்டு மறுபடியு என்ன பண்ணுங்க இன்னு கொஞ்சோ தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வைங்க
சேரி
கொஞ்சோ லிக்விடா இருக்கு
ஆமா ஆமா
பசங்க குடுக்கக்கறறதுனால வேற எதுவு சேக்க வேண்டா பெரியவங்க இருந்தா என்ன பண்ணுவாங்க காலி ஃபிளவர் ஆட்டாருக் கில்லையா மாவு இருக்குல்லையா அது கொஞ்சோ தண்ணீல கலக்கி கொஞ்சோ திக்குக்காக போடுவாங்க ஆஹ் அது கொஞ்சோ சேப்பாங்க இப்ப பசங்களுக்காக அதெல்லா தேவ இல்ல தண்ணி போட் டி இது ஃப்ரெஷ் எதுவுமே ஆட் இல்ல இதுல நேச்சுரல்லா இருக்கு இது அப் அப்டியே நீங்க எடுத்து அதுல சிப்ஸு மேல போட்டு அவுங்ககிட்ட குடிக்க சொன்னா குடிச்சிருவாங்கள இந்த சளி கு
செரிங்க கண்டிப்பா நா ட்ரை பண்றே அந்த மாதிரி அ எலும்பு போட்டு நீங்க சொன்ன விதமே எனக்கு பாப்பா வந்துட்டு விரும்பி குடிக்கிற மாதிரி தெரியுது எனக்கு
ஆமா எதுவுமே எதுவுமே அதுல ஆட் கூட பண்ணல அ பசங்களு விரும்பி சாப்டுவாங்க கொஞ்சோ சளிக்கு அந்த மாதிரி தா கேக்கு சோ அந்த மாரி குடுத்தா அவுங்க புடிச்சு சாப்டுருவாங்க அண்டு வந்து உங்ககிட்ட ஸ்டீமர் இருந்துச்சுனா அதுல சுடு தண்ணி போட்டு
செரி ஓகே ஓகே
விக்ஸ்சு கொ கொஞ் ஜோ அப்ளே பண்ணிட்டு தொண்டேல காது பின்னாடி விக்ஸ்சு கொஞ்சோ அப்ளே பண்ணிட்டு சுடு தண்ணி ஸ்டீம் குடுங்க அவுங்க ரொம்ப ரிலீஃப்பா இருக்கு கொஞ்சோ நிம்மதியா தூங்குவாங்க ராத்திரி டைம்ல
கண்டிப்பா கரெக்டா சொன்னீங்க அந்த மாதிரி பசங்கதா சில நம்ம பண்ணி நமஸ் எதுனு சொல்றது நம்ம ஆவி பிடிக்கிற டைம்ல வந்து பசங்க வந்து ஓ வந்து விரும்பி உட்கார்ந்துடுறாங்க ஆனா அவுங்களுக்கு பண்ண நம்ம எடுத்து வச்சா பண்றது இல அத கொஞ்சோ கஷ்டமா இருக்கு
அது ஆமா அது விளையாட்டுத்தனமா பண்ணிருவாங்க அத்தா அவுங்களுக்குனு சொன்னா அத பண்ண மாட்டாங்க
ஆமா புரியுது சரிங்க நா கண்டிப்பா அந்த மாதிரி ட்ரை பண்ற இந்த சுடு தண்ணியு கூட நம்ம வந்து எப்போவு யூஸ் பண்றது வந்து நல்லது அது வந்து நம்ம உள்ள இருக்கிற இ இதெல்லா ஆ சளிலா ஆமா கெட் பேக்டீரியாவு நல் இது பண்ண எஃபெக்ட் ஆகு பத்தாதுன் சொல்லி நம்ம சளிய கூட கொஞ்சோ வந்து ஆய் பாத்ரூம் வழியா நம்மளுக்கு ஆ சாதண மூக் கு வழியா எல்லாமே வந்து லூஸாகி விட் விடு நம்மள சளி அப்போ நம்மளுக்கு பசங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கு
ம் ஆண்ட் இதுல வந்து மெளகு இருக்குல்லையா மெளகு
ஆமாங்க ந
மெளகு போட்டு கொஞ்ச தண்ணிய கொதிக்கும் போது மெளகும் போட்ருங்க ஒரு அஞ்சு மெளகு அதுவும் போட்டு கொஞ்ச நல்லா
அதுல பாயில் பண்ணுவோ இல்லையா நம்ம தண்ணி ஃபுல்லா அதுல விட்டு அபடியே பாயில் பண்ணிருங்க அது பண்ணிட்டு நீங்க பசங்களுக்கு குடுங்க அது காரமு தெரியாது ஆனா எஃபெக்ட்டு ஆகு சளிக்கு
சரிங்க அது மாதிரி
ம் கண்டிப்பா ஆமா கண்டிப்பா செஞ்சு பாருங்க என்ன பண்றது பசங்களுக்கு சளி ஆயிச்சுனா ரொம்போ பிரச்சன ஆயிரு
ஆ கண்டிப்பா நா ட்ரை பண்ற இந்த பசங்கல்லா எப்டி இருக்காங்கனா நா இந்த சளி வந்தாலே அவுங்களுக்கு சீக்கிரமா தூங்க முடில ஆ இந்த வயசுலே கொரட்ட சத்தோ அதெல்லா அதிகமா வந்துருது அதெல்லா எந்த காரணத் னால ஆ கொரட்டல்லா இந்த விஷ்ய வயஸ் லியே அவுங்க கொரட்டட்லா விட்றாங்ளே அது என்ன அதுக்கான ரீசன்னு உங்களுக்கு தெரியுமா
இது வந்து எப்டினா சளி வந்து தொண்டைல அப்டியே நின்னுட்டுருக்கு
சேரி
கும் வந்து காத்து நல் நம்ம மூக்கு சுவாசம் வந்து நல்லா ஃப்ரீயா விட்டோன்னா அந்த ஆ சளி எல்லா இருந்துச்சினா அந்த சத்தோ வரு நம்ம சுவாசம் வந் து ரொம்ப கிளியரா நம்ப விட்டோனா அப்போ அந்த அப்போ அங்க தொண்டயில எதுவுமே இல்ல நமக்கு சளியே நிக்கல அப்போன்னோ அப்போவு அந்த கொரட்ட இது வராது சளி இருந்தாதா அந்த மாரி வரு பசங்க அதே மாதிரி தூங்கும்போ இன்னு நீங்க சொன்னீங்கல்ல நீங்க சொன்னீங்க இல்லியா பசங்க வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க ஆவி அப்டினு நீங்க என்ன பண்ணுங்க ஒரு ஸ் சுடு தண்ணி ஒரு கிளாத் போட்ருங்க டவல் சின்ன டவல் ஹேண்ட் டவல் இருக்குல்லியா அந்த மாரி போட்டு நல்லா கொதிக்கி விட்டுருங்க விட்டுட்டு பசங்க தூங்கிறாங்க பாருங்க நீங்க முதுகு பின்னாடி ஆ மு முன்னாடி நமக் கழுத்துக்கு கீழ அங்கல்லா விக்ஸ் போட்டுட்டு அந்த துணிய ஒரு பௌல் மே உள்ள போட்டு மூக்கு முன்னாடி வச்சிருங்க அப்டி பண்ணா லோ பசங்களுக்கு வந்து அந்த ஹீட் தன்ம அவுங்க மூக்கு வழியா போகு அவுங்குக்கு
செரி செரிங்க புரியிது நா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாக்குற ஆ கண்டிப்பா அப்புடியா சரிங்க நா வந்து எப்பவு ஏ நா வாங்குற டைம்ல வ நா பண்றதுக்கு உக்கார வச்ச ச்சேன்னா நா அவங்க வந்து ஓ ஒக்காந்துருவாங்க அதுனால அந்த மாதிரி ட்ரிக்ஸ் நா யூஸ் பண்ணுவே நா உக்கா வாங்குற மாதிரி உக்காந்து அவங்கள இ மடில உக்கார வச்சு இல்லைன்னா பக்கத்துல அவங்களே வந்து உக்காந்துருவாங்க நா பெட்ஷீட்லா போத்திட்டு உக்காந்தேன்னா அந்த மாதிரி நம்ம எதா ட்ரிக்ஸ்லா யூஸ் பண்ணிதா நம்ம அவங்கள ஆவி வாங்க வைக்கறது நா இந்த மாதிரி அவுங்க தூங்ற டைம்ல இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாக்குற கண்டிப்பா
கண்டிப்பா இப்டியு ட்ரை பண்ணி பாருங்க ஏனா ஏன் பையனுக்கு நா அந்த மாத ஏனா ஏ பையனு வாங்க மாட்டா அதுக்காக நா
சேரிங்க அப்டியாங்க ம் பரவால்ல அந்த மாதி ரி நம்ம ட்ரிக்ஸ்லா யூஸ் பண்ணா தா நம்ம இப்ப இருக்ற சுட்டி பசங்களுக்கு நம்ம அவுங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆமா கண்டிப்பா அவுங்க இருக்குற சுட்டி தண்ணுக்கு நாமளு அவுங்ளு தகுந்த மாதிரி யோசிக்கற நெலமல இருக்கோ ஆமா அந் அந்த மாரி யோசிக்கலனா நம்ளால எதயு இது பண்ண முடியாது அவுங்க கூட சரவே பண்றது ரொம்ப கஷ்டமாயிரு ஏது ஒன்னு புரியாம நம்மதா முழிச்சுட் நிக்கிற மாதிரி இருக்கு
ஆமா கண்டிப்பா அது கரெட்டு தா அவுங்க யோசிக்கிற மாதிரி நம்மளு யோசிக்க வேண்டிதா இருக்கு இப்போ
ம் ஆமா கரெக்டா சொன்னீங்க
ம் இது ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா ஒர்க்காகு பசங்களுக்கு சுடு தண்ணியிலியு அந்த மெழுக் கு போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடுங்க பாட்டில்லுயு போட்டு குடுங்க ரொம்ப நல்லா எஃபெக்ட் ஆகு
அப்படியாங்க சேரிங்க கண்டிப்பா நா ட்ரை பண்றே உங் க அ டிப்ஸ்லா எனக்கு ரொம்பவே யூஸ் ஃபுல்லா இருந்துது நம்ம திரும்ப பேசுனா நன்றி வணக்கம்
கண் நன்றி வணக்கம்